ஹலோ கேக்குதா ஆ கேக்குது வணக்கம் தோழி
ஆ வணக்கம் வணக்கம் எனக்கு கேக்குது எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க எல்லாரு வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எப்டி இருக்காங்க எல்லாரு
ஆ எல்லாருமே நல்லா இருக்காங்கப்பா
ம் என்ன பண்றீங்க ம் சாப்ட சாப்ட
ஆ செ நானா ஆ நா வந்து வீட்லதா பாத்துக்கிற பசங்க சின்ன சின்ன பசங்க இருக்காங்க அவுங்க ஸ்கூல் கூப்ட்டு போறது வரது அது மாதிரி வீட்டு வேல அது மாரி எல்லாம் பாத்துப்பே ஹவுஸ் வைஃப் நீங்க
நா காலேஜி
காலேஜ் படிக்கிறீங்களா செர் செரி என்ன கோர்ஸு ஓகே ஓகே ஓகேப்பா எந்த இயர்பா
நா ஃபைனல் யேரு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நீங்க என்ன படிச்சிருக்கிங்க
நானா பீ ஈ முட்ச்சிருக்கே
ஓ சூப்பரு
ம் ம்
ம் எதாச்சு ஒர்க் போறீங்களா இல்ல ஹவுஸ் ஒ ஹவுஸ் ஒய்ஃபா
ஆமா ஆமா ஏனா சின்னப் பசங்ளா இருக்காங்கல்ல அதனால இப்ப போகல பாத்துட்ருக்கே உன்னு கொஞ்ச நாள்ல ட்ரை பண்ணி போவோ
ஓ ஓகே ஓகேக்கா ஓகே என்ன வீட்ல ஸ்பெசலு
இன்னிக்கா இன்னிக் வந்து ஒன்னு ஸ்பெஷல் இல்லப்பா கீர தா கீர ஆம்லேட் போட்டோ நீங்க
எங்க வீட்ல வந்து நேத்து கீர இன்னிக்கு சாம்பாரு கத்திரிக்கா பஜ்ஜி எதோ சொன்னாங்க
ஓ செரி செரி செரி அப்டிங்களா காலையில அ அ அ ஓ செரி செரி அ இன்னிக்கெப்டி காலேஜ் லீவா
ஆமாமா இன்னிக்கி சாட்டடேல்ல நார்மலா காலேஜ் இர்ந்தா சாட்டடே போ மாட்டே சாட்டடேனாவே நம்மளுக்கு ஹாலிடே தா
சேரி செரி செரி செரி
ம்
ம் அப்புறோ எங்க லாஸ்டா போய்ட்டு வந்தீங்க ஊருக்கு
நாங் கேரளா போனோ ஃப்ரெண்டோட
ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போனீங்களா காலேஜ்லியா ஆ ஆ செ சொல்லுங்க சொல்லுங்க அத பத்தி
நாங்க ஃப்ரெண்டோட கேரளா வந்து ஃபர்ட்டு பத்தொம்போது பேரு போனோ கேரளா அதா பத்தொம்போது பேரு ஒரு வேன் பேசிக்கினு போனோ
ம் செரி எங்கருந்து ஸ்டாட் போனீங்க ஓகே ஓகே ஸ்ட்ரைட்டா ஆ போய்ட்டு அங்க எல்லா சுத்தி பாத்துட்டு அதே
ம் இந்த பத்தொம்பொது பேருக்கு நாங்க போற அன்னிக்கு ஒரு ஒரு வேல பத்தொம்பொத் பேருக்குனா இப்போ ஃபஸ்ட்டு நாங்க டேட் டு வந்து டொன்டி வெச்சோ டேட்டு
ம் ம் ம்
டொன்டி வந்து செட் ஆவாது பசங்களுக்குன் சொல்ட்டாங்க
செரி
செரி ஓகேன் சொல்ட்டு டொன்டிலிந்து டொன்டி ஃபை மாத்துனோ டொன்டி ஃபையு செ ட் ஆவலன் சொல்ட்டு டொன் டூ மாத் டூ தா லாஸ்ட்டு டேட்டு அவனே டிரைவரே சொல்ட்டாங்க டூ தா இதுக்கப்பற மாத்த மாட்டேன்ட்டாங்க
ஆ ஆ சேரி சேரிங்
சரி ஓகே டூவா மாத்தி எஸ் டு ஒரு ஆயிரம் குட்த்து ஃபை மாத்திட்டோ அவ்ளோ தா எல்லாருக்கு ஏன்னா சம்மு எல்லாருக்கு எக்ஸாம்னு சொல்லி டைம் மாத்திட்டோ அப்போ இந்த செட் ஆளுங்க ரெண்டு பேர் சொன்னாங்க சேரி அப்பிடியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்ட்டு போனோ பதினோரு பத்தொன்ம்பது பேர் போனோ
ம்
ஒரே வேனு பசங்க மட்டுந்தா ஃபேமில இல்ல பசங்க மட்டுந்தா ம் ம் ம் ஜாலியா இருந்தது ஃபர்ஸ்ட்டு போனது மூணாறு
ஆ ஆ மூணாறு ஆ
ம் ஃபர்ஸ்ட்டு மூணாறு போயிட்டோ மூணாறு போனா அங்க ஒரு நாள் ஸ்டே
ஆ சரி ஸ்டே எல்லா எப்டி நீங்க முன்னாடியே பாத்துக்கிட்டீங்களா
ஆமா இங்கே எல்லாமே ஃப்ரெண்டு ஒருத்தனம் பண்ணி ஆ எல்லாமே மீதி யூடியூப்ல இதுல பாத்து அந்த ரூம் எடுத்து லிங்க் எடுத்து ஃபர்ஸ்ட் நாள் போயி எங்கங்க சுத்தணு எல்லாமே டீடெயில்ஸ் அச்சட்டா வாட்ஸ்அப்ல குரூப்ல ஃபர்ஸ்ட் நாள் இங்க போயட்டு இங்க போய் இது பண்ணணு சை நால இது பண்ணணுனு
ம் ம்
அப்பற வந்து முடிச்சுட்டு
ம்
ஆ அப்டியே செகின் நல்லாச்சு அப்பற செகண்ட் நாள் வந்து வாகம அனுப்பனோ இங்க பஸ்ட்டு இங்க நைட்டு கெளம்பணு நைட்டு கெளம்பி மறுநாள் நைட்டு தா போன கேரளக்கு ட்ராபிக்கு அப்பற அப்டி இப்டியே போனோ ஓறத்துக்கு போனா ஒரு பத் ஆமா ஒறத்துக்கு போனா வந்து எல்லாரு எல்லாரு பத்தொன்பது பேரு கொஞ்ச. லேட் ஆகுதுல்ல இப்போ சாப்பட விட்டா ஒரு ரெண்டவர் லேட்டாது
ஆமா
அதோட மறுநாள் போயிட்டுமா போயிட்டு ரூம் எடுத்தோ ரூம் எத்துட்டு அங்க புல்லா நைட்ல சுத்தணு திருப்பி நை அங்க ஒரு நாள் சுத்திட்டு மறுநாள் நைட்டு அதா நைட்ல கெளம்புறோ ஒரு ஏழு மணி களம்புணம்னா மறுநாள் கால்ல வாகமானு போயிட்டோ
ம் சரி சரி ஆ
சரி அதோட வாகமான் போயிட்டுமா மறுநாள் கால்ல
அங்க என்ன ஸ்பெஷலு வா வாகமான்ல ஓ ஐட்டான பிளேஸ்சு ஆ
அங்க ஜிப் லைன் எல்லாமே இருக்கு அங்க
ஆ சரி சரி அதெல்லா போனீங்களா
ம் ம் அதெல்லா போனோ
ஆ
அதோட வந்து வாகம்மன் முடிச்சுட்டு அப்டியே ஒர்க்கலா வந்தோ
ம் வர்க்காலா ஆ
ம் அப்டியே அங்க வர்கால வந்து அங்கந்து அங்க ஒரு நாள் தங்கிட்டு செய்தின்னு சொல்லி அதோட இத ஆகிட்டு இதுக்கு வந்து சட்ட கன்னியாகுமரி வந்துட்டோ
ஆ சரி ஆ கன்னியாகுமரி
இந்த கொல்லம் பீச்சல்லாம் பாத்தட்டு கன்னியாகுமரி வந்துட்டோ கன்னியாகுமரி ஒரு நாள் ஸ்டே பண்ட்டு திருச்செந்தூர் போயிட்ட அப்டே மறுநாள் ஈவினிங்கா ஈவினிங்கா திருச்செந்தூர் போயிடுவ
ஆ க ஆ கன்னியாகுமாரி எப்டி பிரிட்ஜ்லா போனீங்களா
ஆ கன்னியாகுமரி நாங்க பிரிட்ஜுக்குலா போல கன்னியாகுமரி போய்ட்டு சன்லைட்ட பாத்துட்டு திருவள்ளுவர் செலைய பாத்துட்டு
அ திருவள்ளுவர் செல ஆ ம்
வந்தோ
சரி அதுக்கடுத்தது மை கன்னியாகுமரி மதுரை போனீங்கலா திருச்செந்தூர் ம்
குழு ஈவினிங்கா ஒரு ஈவினிங்காக இது மதுரைக்கு வந்ட்டோ
ம் மதுரை திருச்செந்தூர் எப்டி அங்க என்ன பாத்தீங்க கோவில் அது மாரி போனீங்ளா
ஆமா திருச்சந்ரு முருகரு
முருகர் கோயில் எப்டி கூட்டமா இருந்துதா ஃப்ரீயா இருந்தாங்களா இப்போ
து புதன் கெழம போனோ சோ காலியா இருந்துது ஒரு அஞ்சு நிமிஷ நில்லி பாத்த திருச்செந்தூர்ல
ஓ சரி சரி சரி அதா அந்த செவ்வா கெழம ஆஃப் வெள்ளிக்கெழம போனா கூட்டமா இருக்கு மத்த நாள்ல போனா கொறைவா இருக்கு
ஆமா சரி ஓகே அப்பற பாத்துட்டு நல்லா காலைல போய்ட்டு மதிய மீனாட்சி அம்மா கோயில பாத்துட்டு அவ்ளோதா அதோ ஆனா எனக்கு வந்து ட்ராவலிங்கே செட் ஆகாது எனக்கு ஒரு த்ரீ டேஸா வாமிட்தா
ஆமா ஏனா அது அந்த ஏரியாலா கொஞ்சோ ஹைட்டான பிளேஸ் கேரளால அது உள்ள
அப்டி இல்ல ஒவ்வொத்தரு செட் ஆகு டராவலிங் எனக்கு ட்ராவலிங் செட் ஆகாது அதோட எப்டி எப்டியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு
ஆமா ஃபுட்ல்லா கொஞ்சோ கண்ட்ரோல் பண்ணணு அங்க அது மாரி போம்போதே
அங்க ஃபுட்டு சாப்ட்ல நானு நாளா ஒரு நாளைக்கு ஜூஸ் மட்டுதா குடிப் நா ஒரு நாளைக்கு மேகி சாப்ட்ட அப்டிஅப்டி அதேதா எதேதோ எதோ சாப்ட் இப்ப வாமிட் வருதுன் சொல்ட்டு சாப்டாம விட்ட அது டிராவலிங் செட் ஆகாது இன்னு
க ஆமா ஒத்துக்காது
ம்ம் சரி அப்டியே அட்ஜஸ்ட் பண்ணினு அப்டியே போய்ட்டு இருந்தே நானு
அப்ப இப்ப ஜாலியா இருந்துச்சு எல்லாரு எத்தன நாள் மொத்த ஆச்சு
செவன் டேஸ் ஆச்சு
செவன் டேஸ் ஆ சரி சரி சரி அப்பற விக்கரவாண்டி சை டு வந்தீங்ளா
விக்கிரவாண்டியா நாங்க கார்ல போய்ட்டு அப்டியே கொல்ல தெரிமா கொல்லம் பீச் தெரிமா கொல்லம் சிவன் ஊரு சில இருப்பாரே கன்னியாகுமரிக்கு வந்தோ இந்த சைடு வந்தோ நாங்க
ஓ சர் சர் சரி ம்
இந்த குற்றால அந் சைடு போல இந்த சைடு வந்தோ அப்ப இந்த சைடு ரெண்டு சைடு போது இந்த சைடு வ அப்டியே மேப்பே சுத்தின் வந்ட்டோ இப்டி போன மேப்பு சென்னைலருந்து அடில போய் கன்னியாகுமரி போய் கன்னியாகுமரி மேல சுத்தினு வரு
அதா அதா அதா அப்டியே சுத்திட்டு ரவ்ண்டு ம்
அவ்ளோதா எதோ ஜாலியா இருந்துது சொல்லி ஜாலியா போய்ட்டோ
ஆ இது ஃபைனல் இயர்ன்றதால எல்லா சேந்து ஒன்னா போய்
அப்டி காலேஜ் பசங்க இல்ல எங்க ஊ எங்க ஊரு பசங்க மட்டு ஆமா இந்த ப காலேஜ் குடுன்போவாங்க காலேஜ் வந்து தெர்ல ஆனா நாங்க போல இது வந்து ரொம்ப நாள் பிளான் இது ஃபஸ்டு நாங்க போனோ பசங்க எல்லா பெங்களூர் போனோ அது வந்து ஒரு பத்து பேர் தா போனோ
சேர் சேர் சரி ஆ
திரும்பவு பெங்களூர் முச்ட்டு கேரளா போனோ அதே பத்து பேரு
ம்
ஆனாலோ இந்த டைம்ல போனோ மழைல மாட்டிக்கிணு ரெட் அலர்ட் கொடுத்துடாங்க நாங்க போன நாலு நாளுமே டெய்ன்ல போனு நாங்க நால் நாள் கழிச்சு திருப்பி ட்ரெயின் ஏற்ற மாரி பிளானு
ஆமா
சரி ஓகே இதுக்கப்புறோ வேலைக்கு ஆகாதுன் சொல்ட்டு நாங்க அங்கந்து கொடைக்கானல வந்ட்டு கொடைக்கானல சுத்திட்டு போனோ
ம் ம் ம்
சரி கொடைக்கானல்லா போயிட்லா இதுக்கப்புறோ வேலைக்காதுன்ட்டு
சேரி கொடைக்கானல எங்க எல்லா போனீங்க
கொடைக்கால்ல பிளேஸ்லா எங்க காமிச்சிருந்தாங்க எங்க எங்கயோ போனாங்க ஒரு டூ டேஸ் இருந்தாங்க
ம் குணா கேவு அது மாரில்லா போனீங்களா
ஆ அதெல்லா போனோ குனா அதெல்லா போனாங்க
ம் ம்
அதோட அங்க ஃபுல்லா அங்க பனி மூட்டமா ஆயிச்சு
ம் அது சீசன் மா
அதுக்குள்ள யான வேற ஏதோ வர மாரின்னு சொல்லி எந்தந்த எடத்துக்கு அனுப்புல
ஓ காட்டு யானைங்க ஆ
செரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்டியே ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட பண்ணின்னு போயிட்டு திரும்பி போயிட்டு வந்ட்டோ சரி அதனால என்ன பண்ணோ இந்த தடவ வந்து எல்லாருமே போனோ பசங்க ஏன்னா எல்லாரு வீட்லையு பேசுறோ இப்ப வராத வீட்லயு நாங்க பத்து பேர் பேசறோ
ஆமா ஆமா ஆ
பசங்கல்லா போறோ இதுக்கப்புறோ போக மாட்டோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சொல்லி சரி எல்லாருமே போய் பேசணு
ம் அது
அப்புறோ ஆமா எல்லாரு போய் நாங்க பாத்துக்குறோ ஏன்னா அங்க வந்து இவனுங்க எல்லாருமே நல்ல ப எல்லாருமே பசங்க இந்த மாரி எந்த இதுவுமே கெடையாது
ம் ஆமா ஆமா இல்ல ஒரு பயோ இருக்குல்ல பசங்க தனியா போறாங்க எப்டி சேஃபா போவாங்க அதுக்காகவு யோசிப்பாங்க
பசங்க கொஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவனுங்க இவனுங்க
அப்டிங்களா சேர் சேர் சேர் ஆ
அதுமே செரி எல்லாருக்கு ஒரு இது
ம் கேரளா எல்லா இப்ப ஃபுட் எல்லா அவ்ளோவா செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல வேற மாதிரி இருக்கு ஆமா எந் எந்த எது மாதிரி ஆ
ஒரு காரமா இருக்காது நம்ம கார எதிர்பார்ப்போ அது காரமா இருக்காது
ஓ அது மாதிரி இருக்குமா ஆ
ஆ ஆமா தாங்க ஏதோ ஏதோ செய்த
ஆ வேற மாதிரி எண்ணெயில செய்வாங்க ம் ம் ம் அத்வே ஒத்துக்காது ஒரு சில ஸ்மெல்லு புடிக்காது
ஆமம்மா நம்ளுக்கே புடிக்காது
ஆ அங்க லாட் ட்ரி அதெல்லாம் ஃபேமஸ்ஸு சொல்வாங்கல்ல அது மாரி ஏதாச்சி பாத்தீங் வந்தீங்களா வாங்
இல்லெய் அது வந்து அ ராட்டுல ஒரு பா அது ஒரு அந்த சைட் அந்த சைட்தா வந்து கொஞ்சம் இதுவா ஃபேமஸ்ஸா
ஆமாங் கேரளா சைடே ஆமாமாமா சொன்னாங்க உம்
கேர்ளில இப்போ நம்மக் இப்போ தமிழ்நாட்லே நறியா சைடு ஃபேமஸ்ல இப்ப நறே இ தமிழ்நாட்ல இப்ப நட ஃபேமஸா அது அந்த மாரி ஊர்ல அந்த சைட்தா நறியா உருமா
ஆமா ஆமா கண்டிப்பா அந்த பக்கோ போடுவாங்ளே ந்யூஸ்ல
ஆமா அதா சொல்லநான் கேட்ட ஒனே லாட்ரி போட்டுமானே இல்லப்பா இ லாட்ரி வந்து அந்துஸ் சைடு போய் போடு அவ் அது ஒரு சைடு பான்தந் சை போனா நெறையா உய்வு ஏன்னா நெறையா பேரு அங்கதா உய்யுமா லக் இந்தா விழ்யு நம்மளுக் அவ்ளோதா லக் இல்லன்னா விழாது
ஆமா ஆமா அப்பறோ அந்த இதுல்லா படகுலல்லா போனீங்களா அந்த போட் ஹவுஸ்ல்லா சொல்லுவாங்களே
செம்மையா இந்ச்சி இதோ ரெண் ரெண்டு சைடுமு தன்னந் தோப்பு நடூல தண்ணி
ஆ ஆ ஆ
ஆளுக்கு ஒரு போட் டு குடுத்துட்டாங்கோ ம் ம்
ஆ அலப்பீன் சொல்லுவாங்லே அந்த ஏரியாவா அது மார்
அலப்பி தெரில அது அது சூப் ப்ற அந்த ரெண்டு செ தென்ன மரோ அங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்டியே சூப்பரா போயின்னு நம்மளே போட் போட்டுக்குன்னு கையி வழிச்சின்னு ஃப்ரெண்டு கூட ஜாலியா ரீல்ஸ் இது பண்ணின்னு
ம் ம் ம் சேரி செரி செர் செரி
ம் சரி ஓகே நன்றிங்க தோழியே
ஆ சரிங்க தம்பி அடுத்த கால்ல பேஸ்லா ம் ஆ ஓகே அ